பொண் தோழி
ஆ நா பேசுறது தெளிவா கேக்குதா
சொல்லுங்க தோழி
ஆ ஓகே நல்லாருகீங்களா
சாப்ட்டோ நீங்க சாப்ட்டீங்களா இந்த சமையல் குறிப்பிற்க் இல்லைங்களா சமையல் குறிப்ப பத்தி பேசலானு அப்படினு நெனைக் கறே நீங்க என்ன சொல்றீங்க
ஆ சரிதா தோழி பேசலா தோழி சொல்லுங்க உங்க என் ஆ என் நீங்க சமைக்கறது வீட்டுல எந்த டிஷ்சு வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க அத பத்தி உங்க கருத்துக்கள சொல்லுங்க தோழி
சமையல்ல பாத்தீங்கன்னா இந்த சாம்பார் செய்ய தெரியுங்களா உங்களுக்கு சாம்பார் வந்துட்டு எல்லாருக்குமே பொதுவா தெரியு ஆனா நா என்னோட செயல்முறை எப்படி இருக்குனு நா சொல்றே உங்களுக்கு
தோழி
இதுல பாத்தீங்கன்னா தோரம் பருப்பு பாத்தீங்கன்னா ஒரு கப்பு நீங்க எடுத்துக்கோங்க வெங்காயம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி தக்காளி இரண்டு முருங்கைக்காய் என்ன காய்கள் உங்களுக்கு முருங்கைக்காய் தான் போடணும் அப்படின்ட்டுல எந்த காய் உங்களுக்கு இருக்கோ அது நீங்க யூஸ் பயன்படுத்திக்கலா அதே மாரி சாம்பார் பொடி வந்துட்டு சேத்துக்கலா புளி சிறிதளவு எடுத்துக்கலா எழுமிச்ச பல அளவுக்கு ஒரு புளிய வந்துட்டு நம்ம ஊற வெச்சுக்கலா உப்பு தேவையான அளவுக்கு கடுகு கருவேப்பில இது வந்து தாளிப்புக்கு தேவைப்படு ஆ இது பாத்தீனா செய்முறை என்னனா பருப்பு இருக்கு இல்லிங்களா பருப்பே வந்துட்டு வேக வைக்கணு நல்லா குக்கர்ல வேக வெக்கு போது சீரகோ அ தக்காளி வெங்காயோ இத சேத்து வேக வெக்கணு அ இது தனியா வெந்துருச்சுன்னா ஒரு அஞ்சு விசில் போட்டு வேக வெச்சதுக்கு அப்பறமேட்டு ஆ தனியன் வந்துட்டு காய்கறி வந்துட்டு வதக்கலா அதாது எண்ணெ ஊத்திட்டு அதுல வந்துட்டு காய்கறிகள்லா போட்டு வதக்கிட்டு அதுல வந்துட்டு மஞ்சத்தூள் மல்லித்தூள் ஆ மெளகாத்தூள் இந்த மாரி விஷியங்கள்லா சேத்துட்டு சாம்பார் தூளு சேத்துட்டு அத வந்து நல்லா கெளறி விட்டுட்டு என்னையிலே வதக்கணு நீங்க வதக் அப்றோ சிறிதளவு தண்ணியை ஊத்தி ட்டு நல்லா அது வேக வைக்கணு வேக வெச்சதுக்கு அப்பறமேட்டு இந்த பருப்பு வேக வெச்சிருந்தோ எடுத்துற வெச்சிருந்தோ இல்லைங்களா அத வந்துட்டு அதுல சேர்த்துட்டு நம்ம வந்து ட்டு ஆ அந்த தாளிப்பு தனியா தா தாளிச்சுக்கணு ஒரு கடாயை எடுத்துட்டு எண்ணெய் ஊத்திட்டு கடுகு கருவேப்பிலே வெந்தயோ சிறிதளவு வெந்தயோ ஆ மெளகு ஜீரகோ இத சேத்து ஒரு தாளிப்பு இது பண்ணி ட்டு அதுல வர மொளகா நீங்க சேக்கன்னாலு சேத்துக்கலா சேத்து இத தாளிப்பு வந்துட்டு நீங்க அதுல ஊத்திட்டீங்கன்னா ஊத்தி ஒரு அஞ்சு நிமிஷொ கொதிக்க விட்டீங்கன்னாவே போது சாம்பார் வந்துட்டு தயாராயிரு தேவையான அளவு உப்பு புளி இது நீங்க சேத்துக்குலா இது மாரிதான நீங்க செய்வீங்க உங்களோட செய்முறை எப்டி இருக்கு
ஆ என்னோட செய்முறையு இதே மாரிதா இருக்கு தோழி பின்னாடி உங்களுக்கு ஏதோ சத்தங் கேக் குதே
இல்லைங்ளே
ஓகே ஹெட் செட் எதுவு போட் ருக்குறனால அப்டி இருக்கோ என்னவோ சேரி ஓகே தோழி ஆ இதுல நாங்களு இதே மாதிரிதா பண்ணுவோ ஆனா சாம்பார்ல வந்துட்டு நா வந்துட்டு வரமெளகா வந்துட்டு யூஸ் பண்ணி நார்மல் மெளகாய் யூஸ் பண்ணாம வரமெளகா வந்துட்டு யூஸ் பண்ணுவே அப்பறோ பாத்தீங்க அப்டின்னா பெருங்காயத்தூள் வந்துட்டு கொஞ்சோ அ எக்ஸ்ட்ரா ஐ மீன் ரொம்ப எக்ஸ்ட்ரா இல்ல அந்த வாசன நமக்கு வர்ற மாதிரி நா வந்துட்டு போடுவ அது ரெண்டு போட்ருவ அது வந்து டு எனக்கு புடிக்கு சாம்பார் இந்த மாரி இருந்தா நா கொஞ்சோ விரும்பி சாப்புடுவ
சேரிங்க
காய்கறிகள்ல பாத்தீங்க அப்டின்னா சாம்பார்ல நா மாங்கா வந்துட்டு போடுவ மாங்காய் மாங்கா சீசன் வேறையா நா இப்ப சாம்பார் வெச்சாலே மாங்காதா வீட்ல எல்லாரு சொல்றாங்க என்ன அம்மு ஒரே சாம்பார்ல ஒரே மாங்கா மாங்காய்
ஆமா மாங்காய் வந்து சாம்பாருக்கு எடுத்துக்குட்டோம்னா ஒ ரு புளிப்பு சுவை குடுக்குறதுனால இன்னு நல்லா இருக்கு அதுக்கு புளியு வந்து எலுமிச்சப் பழ சைசு புளி கூட நம்ம போடணு அப்டின்னு அவசியோ இல்ல இல்லைங்களா
ஆ ஆமா தோழி அதுனால வந்துட்டு நா சாம்பாருக்கு இப்ப மாங்காதா போட்றே அ கேட்டா சொல்லிருவே சீசன் இருக்கயில தானே மாங்கா யூஸ் பண்ண போறோ அப்றோ மாங்காவா கெடைக்கப் போது அதுனால இப்ப யூஸ் பண்லா அப்டிங்கிற மாரி நா சொல்லுவ அதே மாதிரி மாங்கா ம் அதே மாதிரி மாங்கா பண்ணுனே போட்டே அப்டின்னா அதுக்கு காம்பினேஷன்க்கு நா எல்லா காய்கறிகளு மிக்ஸ் பண்ண மாட்டே சாம்பார்ல மாங்காயு கத்திரிக்கா மட்டு போட்டு நா சாம்பார் வெப்பே வேற உருளக்கெழங்கு வேணுன்னா ஒரு உருளக்கெழங்கு போடுவே அவ்ளோதா மத்தப்படி வேற எந்த காய்கறிகளுமே இந்த முருங்க கா அதல்லா நா சாம்பார்ல போட மாட்டே தோழி மாங்கா போட்டு வச்சா மித்தப்படி வெச்சோ அப்டின்னா எல்லா காய்கறிகளயு நா சேப்பே தோழி
பரவால்ல இதே மாரி ஆரோக்கியமா வந்து உணவு சமைக்கிறது அதுல ஒரு சே சின்னச் சின்ன செயல்முறைகள் இருக்கு அது நா உங்கள அதப் பத்தி நா உங்கள்ட்ட சொல்ட்டுங்களா தினமும் பாத்தீங்னா இந்த காய்க றிகள்லா நம்ம சாப்புர்றோ இல்லைங்ளா இது வந்துட்டு அ சாப்டும்போது நல்லா கழுவிட்டு அதுக்கப்றோ நம்ம பயன்படுத்துனா நல்லதா இருக்கு அதே மாரி அதிக தண்ணி வந்துட்டு நம்ம குடிக்கணு தெனைக்கு நம்ம சாப்புர்ற உணவுக்கேற்ற வ அளவுக்கு அதிகமான தண்ணிய நம்ம குடிக்கிற மாரி இருக்கு வீட்டு சமையல்தா ரொம்ப சிறந்தது இல்லைங்ளா வெளிய வந்துட்டு நறைய பேர் இப்ப சாப்ட்டுட்ருக்காங்க சாப்புடலா எப்பயோ ஒரு நாள் சாப்புல்லா ஆனா வந்து நம்ம வீட்டு சாப்பாடு மாரி என்னைக்கு வராது வீட்டு சாப்பாடுதா நமக்கு நல்ல ஒரு இது குடுக்கு ஆ அதே மாரி பாத்தீங்னா அந்த ஜீரணத்துக்கு வந்துட்டு எப்பவ்மே சமையல வந்துட்டு சிறிதளவு பெருங்காயம் ஜீரகம் இது மாரி சேத்துக்குறது ரொம்ப நல்லது நம்ம கொழந்தைங்களுக் குடுக்கும்போது இது ஒரு இன்னொரு அதிகமாவே போட்டுக்கலா தப்பு கெடையாது ஜீர கொ இந்த மாரி போட்டுக்லா அதே மாரி இந்த சளி இந்த மாரி நேரங்கள்ல வந்துட்டு அ சுடு தண்ணியில பாத்தீங்னா சீரக மெளகு போட்றது ரொம்ப நல்லதுதா அந்த தண்ணி குடிச்சோ அப்டின்னா சளி எல்லா சீக்கெரோ சரியாகு
ஓ ஓகே தோழி ஓ கே தோழி அதே மாதிரி சில சமையல்ஸ்லா ப சமையல்லா நம்ம செய்றோ அப்டின்னா இந்த உணவே மருந்து அப்டிங்கிற கான்செப்ட்ல ஒரு சில சமையல் வந்துட்டு நம்ம செய்வோ அதுக்கு உதாரணமா சொல்லணு அப்டின்னா இந்த கம்பு கேழ்வரகு கோதுமை ஆ ம் அம் அ இதெல்லா பாத்தீங்க அப்டின்னா நம்ம அந்த ஆரோக்கியமான உணவுகள் அப்டிங்கிறது ல்ல செய்வோ இந்த மாதிரி பாரம்பரிய உணவுகள் எதுவு உங்களுக்கு சமைக்க தெரியுமா அத பத்தி உங்களுக்கு எதுவு தெரியுமா தோழி
ஆஹ் தெரியு திணை இது மாரி திணை வரகு அஹ் சம்பா இது மாரி விஷயங்கெல்லா செய்ய தெரியு ஏன்னா இதெல்லா வந்துட்டு நமக்கு வந்து நல்ல ஆரோக்கிய கொடுக்குற ஒரு உணவுனே சொல்லலா பாரம்பரியமாக இந்த திணை வந்துட்டு ட்டு நம்ம வாழ்க்கையில வந்துட்டு அன்றாட நம்ம செஞ்சுட்ருக்கோ இந்த விஷயங்க வந்துட்டு நம்ம உட்கொள்ளும் போது நம்ம வந்துட்டு உடலுக்கு வந்துட்டு தேவையான சத்து ஆஹ் அதே மாரி இந்த அயன் இந்த மாரி விட்டமின் இந்த மாரி விஷயங்கல்லா நமக்கு அதி மாவே கிடைக்கும் திணை வச்சு ஒரு சில சமையல் குறிப்பு நா சொல்றே
உம்
திணை சமையல்ல பாத்தீங்கன்னா ஆஹ் நம்ம வந்துட்டு இந்த சம்பா ரவை இருக்கு இல்லைங்களா
உம் ஓகே
சம்பா ரவை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹ் தனியா நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலா எடுத்து வச்சுட்டு அதுல வந்துட்டு ஹ் தனியா வந்துட்டு ஒரு கடாய் எடுத்துட்டு அதில வந்து எண்ணெ ஆ கடுகு அதே மாதிரி கருவேப்பில வரமிளகா இந்த மாதிரி விஷயங்கள் சேர்த்துட்டு அதுல சிறிதளவு வெங்காய வந்துட்டு நறுக் கி அதையும் நம்ம சேர்த்து கிளரிட்டு அதுல வந்துட்டு சிறிதளவு சுடு தண்ணி சுடு தண்ணி வச்சட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு அதிலியு நம்ம வந்துட்டு இந்த சம்பா ரவைய சேர்த்து ஆஹ். கிளரி நம்ம வச்சோ அப்டின்னா அது ஒரு நல்ல ஒரு உப்புமாவா தயாராயிரு அந்த உப்புமா வந்துட்டு சாப்பிட்டா அந்த சுகர் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலா சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்குலா இது ரொம்பவே ஒரு சிறந்த உணவாக இருக்கு ஓ ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிகமா சாதம் உட்கொள்ள முடியாது அப்டிங்கு போது இந்த இது நீங்க எடுத்துக்கலா
ஓ ஓகே தோழி ஓகே தோழி அது மாதிரி இது இந்த திணை அஹ் கம்பு இதெல்லா வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு குடுக்கறதனால குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஆரோக்கியமான உணவா மாறு அப்டித்தானே தோழி
கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா திணையிலயே லட்டு செய்யறாங்க தெரியுங்களா திணை மாவு ஒரு கப் எடுத்துக்கலா வெள்ள வந்துட்டு முக் முக்கா கப் எடுத்துக்கலா நெய் மூணு ஸ்பூன் எடுத்துக்கணு ஏலக்கா வந்துட்டு தட்டி ஒரு சிறிதளவு எடுத்து வச்சுக்கலா இத வந்து திணை மாவு வந்துட்டு நெய் வந்துட்டு வறுத்து எடுத்துக்கணு வறுத்து எடுத்துட்டு வெள்ளம் கரைச்சு அத வந்துட்டு வடிகட்டி அத அது வந்துட்டு அதுல சேர்த்துட்டு ஆஹ் நல்லா கிளறி விட்டுட்டு ஆஹ் சூடா இருக்கு போதே கிளறணு கிளறி இன்னு கொஞ்ச நெய் ஊத்திட்டு லட்டு போன்ற உருண்டை பிடிச்சோம்னா அது அந்த லட்டு வந்து தயாராகு அது அது வந்து குழந்தைங்களுக்கு வந்துட்டு பசிக்கோ இல்லைங்களா அடிக்கடி வந்துட் டு அவங்க தீனி கேட்பாங்க அந்த நேரத்துல இத நம்ம எடுத்து கொடுத்தோ சாப்பிட்டாங்க அப்டின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு ஒரு ஆரோக்கியமான இது கிடைக்கு
உம் ஆமா தோழி மிக சரியா சொன்னீங்க அந்த அது மாதிரி குழந்தைங்களுக்கு கொஞ்ச ஆரோக்கியமா இருக்கிற உணவுகள தா தோழி இப்ப நானுமே சமைக்கணு அப்டின்னு நினைச்சிட்டு இருக்கே அதே மாதிரி இப்ப என் உம் என்னோட குழந்தைக்கு பாத்தீங்க அப்டின்னா இப்ப கோதும வந்துட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கே கோதுமையில பாத்தீங்க அப்டின்னா கோதுமை தோசை வந்துட்டு செய்றே அது வந்துட்டு நார்மலா உப்பு இல்லாம ஜீனி போட்டு நா லைட்டா ஒரு பி்ன்சு உப்பு போட்டுட்டு ஜீனி போட்டு நா அவங்களுக்கு வந்துட்டு ஊத்தி குடுக்குறே அது வந்துட்டு என் குழந்தையு வந்துட்டு இப்பதா சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த தோசையெல்லா
சரிங்க தோசைன்னு போது தா எனக்கு ஞாபக வருது தோ சா வந்துட்டு பாத்தீங்கன்னா கம்பு உம் அதே மாரி இந்த பயிர் வக இந்த மாரி பருப்பு வக இத எல்லாமே சேர்த்து நம்ம அரைக்கும் போதே இது சிறிதளவு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நாள் கம்பு ஒரு நாள் வந்து பயிறு ஒரு நாள் வந்து பருப்பு வகை இதெல்லா நம்ம வந்துட்டு அந்த அரிசியோடு சேர்த்து அரைச்சு இது ஒரு தோசையா நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்டின்னா குழந்தைங்களுக்கு குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதோட ஒரு தேங்கா சட்னி நல்லா அரைபடுற மாரி வேனா ஒரு தேங்கா சட்னியையு வச்சு குடுத்தோம்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்க இது எல்லாமே முயற்சி பண்ணி பாருங்க உங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு
உம் ஆமா தோழி அதா நா ஏற்கனவே சொன்ன மாரி இதெல்லா இனிமே சமைக்கணு ஆஹ் குழந்தைங்களுக்கு ஆர்வமா ஆஹ் குழந்தைங்க சாப்பிடுற அளவுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தணு அப்டின்னு சொல்லிட்டு நானுமே நினைச்சிட்டு இருக்கே தோழி இது மாரி ஆரோக்கியமான உணவுகள் கொடுத்தா அவங்க இப் இப்பயிலேருந்து நம்ம பழக்கணும்னாதா ஃபியூச்சர்ல வந்துட்டு அவங்களுக்கு இது மாரி எல்லா சாப்பிட்டது உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கு அப்டின்னு அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க அதனால இப்ப சின்ன வயசுலே இருந்தே நானு கொடுக்கணுனு தா தோழி நினைச்சிட்டு இருக்கே
கண்டிப்பா அவர்க அவங்களோட எதிர்காலம் வந்துட்டு நம்ம கையிலயு இருக்கு நம்மளு பாதுகாப்பான ஒரு உணவுகள் வந்துட்டு அவங்களுக்கு பழக்கணு ரொம்ப நன்றி உங்களோட பேசினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷ
ஆஹ் நன்றி தோழி அடுத்த கால்ல நம்ம தொடர்ந்து பேசுவோ நன்றி தோழி
ஆஹ் ரொம்ப நன்றி